ஆறா
அ சாப்ட்டே ஜி நீங்க
ஆ இல்ல ப்ரோ இனிமேல் தா சீக்கிரமா சாப்ட்ருவீங்ளா நீங்க
நா மதிய சாப்ட்ட அதா சொன்னே இன்னு நைட் சாப்
ஓ மத்யோ நைட்டு சாப்பிட்லயா இன்னு
இன்ன சாப்புட்லங்க
ஓ ஹோ ஹோ நைட்டு லேட்டா தா சாப்டுவீங்ளா இல்ல
நைட் ஆயிரு நைன் ஒ கிளாக் மேல ஆயிடு சாப்புட்றதுக்கு
ஓஹோ சேரி ஆ அதா நைன் ஓ கிளாக்கு அ ந நைன் ஓ கிளாக்க்கு முன்னாடி இல்ல நைன் ஓ கிளாக் சாப்ட்ருவோ அந்த மாரி
ஓ நைன் ஓ முன்னாடி அப்ப
ஆமாம்மா நைட்டுக்கு என்ன சாப்பாடு உங்க வீட்ல
நைட்டு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தா சிக்கன் கொழம்பு ம் அப்றோ ஃபிஷ் ஃப்ரை இல்ல காலைல வந்து டிஃபன் இட்லி தா
ஓ இட்லிக்கு தொட்டுக்க சம்பாரா
சாம்பார் சட்னி ரெண்டுமே அப்ற இன்னைக்கு வந்து சிக்கன் கொழம்பு மீன் ஃப்ரையி நீங்க உங்க வீட்ல
அ எங்க வீட்ல அதா அ நைட்டுக்கு பிரியாணி அ காலைலயு வந்துட்டு சிக்கன் கொழம்பு இட்லியு
அ அதேதா மதியத்துக் ஆமா காலே சண்டேலருந்து சண்டேனா ஃபுல்லா நான்வெஜ்ஜு தா அ அந்த மாரி ம் நீங்க ஸ்கூல் டைம்லலா எதா ட்ரிப்பு போயிருக்கீங்ளா ப்ரோ
ஸ்கூல் டைம்ல ஆ போயிருக்கே ஸ்கூல் டைம்ல ஒரே ஒரு டைம் செவன்த்துல போயிருக்கே
ஏ அதுக்கு மத்த டைம்லலா ஏ போல
வீட்ல பிளான் பண்ணாங்க அது எதோ பள்
நல்லவுங்கள
ஆமா ஸ்கூல் டைம்ல ஸ்கூல்லருந்து தா கூட்டு போவாங்க செகண்ட் டைம்ல எய்த்துல பர்மிஷன் குடுக்கல நைன்த்துல கொ அ கொரோனா லெவன்த்ல எப்டி போச்சுனே தெர்ல காணாம போயிட்ச்சு அது அப்ப காலேஜு ட்ரிப்பு போனோ
இப்ப காலேஜ் ஃபோர்த் இயரா இல்ல தேர்ட் இயரா நீங்க
காலேஜு முடிச்ட்டே தேர்டு இயர் முடிஞ்சு அவ்ளதா
ஓ இப் ஓ நீங்க பி எஸ் சி எடுத்தீங்க எடுத்துருந்தீங்ளா
அ பி சி ஏ படிச்சே இப்பதா முடிஞ்ச்சு நேத்துதா ரிசல்ட் வந்ச்சு
ஓ வந்துட்ச்சு ஓ எல்லா அ கிளியரா
ஆ ஆல் கிளியர் ஃபுல்லா
ம் நா வந்து இப்போ இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கே
ஓ
ஆ அதான் உங்கள உங்கள மாரிதான் வருவன்னு நெனைக்கிற கரெக்ட்டா உங்க ஏஜ்ஜூ என் ஏஜு ஒரே மாரிதான் இருக்குனு நெனக்கிற
கண்டிப்பா ஒன்னைதான் ஒன்னைதான் கூ
அதா நைன்த் படிக்கும்போது எங்களுக்கு கொரோனா இருந்துது அதா ஆ இந்தா எங்க ஸ்கூல்ல வந்துட்டு நாங்க படிச்ச ஸ்கூல்ல வந்துட்டு ஆனா ட்ரிப்பல்லா கூட்டு போ மாட்டன் ஆனா லெவன்த் டுவெல்த் படிச்ச ஸ்கூல் வந்து ட்ரிப்பு கூட்டு போனாங்க ஆனா அப்ப வந்து என்ன அனுப்பல எ படிக்கணுன்டா அப்டி இப்டி சொல்ட்டு வீட்ல அனுப்ல
ஓ எங்களு நாங்ளே கெளம்பிட்டு போ பட் லெவல்த் டுவல்த் நாங்க படிச்ச ஸ்கூல்ல கூட்டு போல அப்டி எது
ஓ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டலிந்து டுவெல்த் வரைக்கு ஒரே ஸ்கூல்தா படிச்சீங்ளா இல்ல எப்டி
இல்லல்ல ஒன்னு ஒன்னாது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்டு டூ ஃபிஃப்த்து ஒரு ஸ்கூலு சிக்ஸ்த்து டூ டென்த்து ஒரு ஸ்கூலு திருப்பி லெவெல்த் டுவெல்த் வேற
ஏன் அந்த மாரி
தெரில லெவல்த் டுவல்த் கூட்டு போய் ஹாஸ்டல்ல சேத்திட்டாங்க
ஆ அதில்ல இப்போ ஒன்லிருந்து அஞ்சு வரைக்கு இப்ப ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு அந்த ஸ்கூல்லிந்து எதுக்கு வெளில வந்தீங்க
தெரல விவரந் தெரில எங்க வீட்ல கூட்டு போய் சேத்திட்டாங்க
இதெல்லாமே ப்ரைவேட்தானா
ப்ரைவேட் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்தான் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்தா பிரைவேட் ஸ்கூல்ல நா படிக்கல
இதிவரைக்கு பச்சிது ஃபுல்லாவே கவர்மெண்ட்தா
ம் கிறிஸ்டியன் மேனேஜ்மென்ட் ஸ்கூல் எல்லாமே
ம் எல்லாமே பக்கத்துல எதா சென்னீங்னா இல்ல தூரமா
லெவல்த்து டுவல்த்து மட்டு கிருஷ்ணகிரி ஹாஸ்டல்ல சேந்து படிச்சன் மத்ததெல்லா செந்தா ஊர் இதா ம்
ஓ அதா சொந்த ஊர்ன்னா பக்கமா இல்ல நடந்து போற தூரோ இருக்குமா இல்ல
ஒன் கிலோமீட்டர் ஆவ்ளதா சம்திங் பத்து நிமிஷோந்தா வா ம் ஸ்கை பட்டி வந்ச்சு சைக்கிள்ளதான் போவோ
ஓஹோ
ஃபிஃபித் ஃபிஃபிதெல்லா ஸ்கூலுக்கு சைக்கிள் அளோடே இல்ல நா ஃபிஃப்த்ல சைகில் எத்துன்னு போய் என் பாட்டி வீட்ல விட்டு அதுக்கப் நா பேயிடுவ அப்போ அப்டியே சிக்ஸ்த்து செவன்த்ல சைக்கிள்லயே போயிட்டு போயிட்டு வந்தது மாரிதான் உம்
ஜாயிண் ஃபேமிலியா நீங்க
இல்ல
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது அஹ கேக்குது கேக்குது
ஆ அதான் பாட்டி விட்ல விட்டு போயிடுவேன் நீங்ளே அதா ஜாயின் ஃபேம்லியா
பா பக்கத்துல பாட்டி வீடு இக்கு ஃபிஃப்தெல்லா வந்து ஸ்கூல்ல எத்துனு வந்து விந்தன் அலோடு இல்ல
ஓ ஃபிஃப்த்ல வந்துட்டு ஸ்கூல்ல எடுத்துட்டு வந்து நிறுத்த அலோடு இல்லையா
ம் ஃபிஃப்த் வரைக்கு படிச்ச ஸ்கூல்ல
ஓ அந்த ஸ்கூல்ல ஃபிஃபித் வரைக்குந்தா இருக்கா இல்ல
அம் ஃபிஃபித் வரைக்குந்தான் அங்க
ஒ அ அதுக்கு ம் காலேஜ்லதா எதா ட்ரிப்பு போயிருக்கீங்களா இல்ல
அ காலேஜில ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஒண்ணுமே போல தேர்டியர்லந்து ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ் கூட சேந்து ஒரு ட்ரிப் போனே தேர்டியர் வந்துட்டு உம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போனே உம் நாங்களா பிளான் பண்ணோ அதுக்கப்போம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து கொச்சி போனோ கொச்சி மூணால் வல்க்கலா உம் வல்க்கலா எல்லா எடத்தையு சுத்திட்டோ நாங்க சுத்துன்த டா நீ உங்களுக்கே தல்ல சுத்து அவ்ளோ எடத்
ஓ ஒரேட்டு ஒரே செட்ல எல்லா ஊடத்துக்கு போய்ட்டு வந்டீங்ளா
ஸ்டைட்டா மூணாது போனோ மூணாதுலந்து கீழ கொச்சி கொச்சிலந்து ஆலப்புழா
ஆஹ்ச் ஆமா ஆமா
சுத்திட்டு அப்போ கொச்சிலே பீச்சுக் போய்ட்டோ பீச்சுலந்து ஆலப்புழா பீச்சு அதுலந்து கொல்லம் போயிட் டு அங்க ஆலிமலன் சொல்ட்டு ஒரு டெம்புள் இருக்கு ஆலிமலையில சிவன் டெம்புளு டெம்புள் போயிட்டு அங்கந்து பக்கோ கன்னியாகுமாரிதா பக்கோ நாங்க ஃபிப்டி சிக்ஸ் டி கிலோமீட்ரோ ஏதோ சொன்னாங்க
எத்தன் நாள் ட்ரிப் இது
மூணே நாள்ல எத்தனையோ நடந்தது
அது எப்டி மூண் நாள்ல எல்லாத்தையு பாத்துட்டு வன்டீக
நாங் எல்லாத்தியு பாக்கல
ஆ சும்மா அப்டி வேன்ல சுத்திட்டு வந்டீங்ளா
நாங்க காலுக் கூ ஐயோ அது வந்து இருவத்தி நாலாயிரத்துக்கு வ பெட்ரோல் டீசல் மட்டுமே அடிச்சோ நாங்க கான் போனோ உம் இ மிஸ்ஸு மட்டு ஒரு ஏழு பேரு
ஓ
தனியா வச்சி செவன் சீட்ரு இனோவா புக் பண்ணி நாங்க தனியா போனது
ஓஹோ அப்டி
காலேஜிலந்து கூட்டு போறன் சொன்னாங்க திருவேன்ட்ரம்
ஆ ஏமாத்திட்டாங்ளா
டுகா கூட்டு போயிதுப்பாங்க நாங்க வந்து எந்துக்ல எவனோ கூட்டு போனா அது ரெண் நாள் ட்ரிப்பு அதானே ம் நா எங்க இஷ்டத்துக் இக்கவு முடியாது சோ அதனால நாங்களே தனியா காத வச்சி ஏலே பேது கெளம்பிட்டோ
உம் சாப்பாடுலா எப்டி அங்க பிரட்டு சாப்டீங்க நீங்களா சமச்சீங்களா இல்ல அங்க ஹோட்டலா
ல்ல நாங்க ரூமே எடுக்கல ஜி நா தா சொல்றேன்ல கேட்டவுங்களுக்கே தல சுத்து நாங்க ரூமே எடுக்ல கார்லேதா சுத்திகிட்டு
கார்லயே எப்டி உக்காந்தே தூங்குவிங்ளா அப்டியே
கண்டிப்பா டிரைவர் பாட்டுக்கு ஓட்டினே இருந்தாரு
டிரைவர் வந்து உங்க ஃப்ரெண்டா இல்ல ஒரு ஃப்ரெண்டோட அந்த ஆ தெரிஞ்ச அண்ணாங்கறதுனால
ம் அட்ஜஸ்ட் பண்ணி அவுகு அவது வன்ட்டாது நாங்க போகாத எடத்துக்கு அவது கூட வந்தாது ஏங்கூட செந்து ஜாலியா அவது ஃபன் பண்ணாது
ஓ ஓ ஓ
ஜாலிய தா போச்சு அப்டியே நிறுத்தி நிறுத்தி நடுல தூங்கறதுலா எப்டி நைட்டானா கார ஓரமா நிறுத் திட்டு ஏ சி ய போட்டு தூங்கிடுவீங்ளா இல்ல வெள்ல எங்கயாச்சு ஓரமா படுத்துப்பீங்களா
எதா ஓ ஷாப் முன்னாட் டென்டெல்லா இல்ல ஷாப் முன்னாடி எதா நிறுத்திட்டு அப்டியேப்
தெரு
கார்குள்ளயே படுத்துவோ எல்லா ஏ சிஅ ஆன் பண்ணி வுட்டு படுத்துருவோ
சாப்பாடு எல்லாமே க ஹோட்டல் தா
சாப்பாட்லா ஃபுல்லா கடையி தா சாப்ட்டோ அங்க கேர்ளா ல தா ஃபுட்டு உங்குளுக்கே தெரிமே எப்டி இருக்கண்டு போயிருக்கீங்களா
ஐய நா வந்து நெக்கோவளம் பீச்தா சைட் தா போயிருக்கே
ம்
அத எப்டி இருக்கூ அத சொ நல் நல்லா ல அவ்வளொவா நாங்க வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டோ ஆனா நீங்க எப்டி இருக்குன் சொல்றீங்க அத ஃபுட் எப்டி இருந்துது அங்க
போயிட்டு பிரியாணின் ஒண்ணு வாங்குனோ டூ தேட்டின் சொன்னானுக செரி ஓகே நல்லா இருக்கு நம்ப இது மாரிதா இருக்கூ சிக் சிக்கன் பிரியாணின் சொல்ட்டு பாத்தே கீழ சிக்கன் கொழம்பு மேல ஒயிட் ரைஸு அந்த ஒயிட் ரைஸ்ல அந்த கேரட்டு பைனாப்பிள் அதல்லா வெச்சி எதோ எத்துனு வந்தாங்க
சிக்கன் சிக்கன் பிரியாணின் கேட்டதுக்கு
சிக்கன் பிரியாணிக்கு அப்பளொ குடுத்தா ஆ அங்கித்தி ஸ்டைலு வந்து அப் எங்களுக்கு முன்னாடி என் ஃப்ரண்ட்ஸு அவனுக போய்ட்டு நல்லா பீஃப் கரியு பரோட்டாவு சாப்ட்டானுங்க சூப்பரா இருந்துச்சினானுக நாங்க அத சாப்டதா போனோ அங்க போனா தம்பி காலியாச்சுப்பான்டாங்க சரி பிரியாணியாது கொண் டுவாங்க வெஜ் மீல்ஸ் இருக்குனாங்க
க்க எல்லா ஓட்டலுமே அப்டி தானா இல்ல ஒரு சில ஓட்டல் மட்டு அப்டி இருக்குன்றீங்களா
கேர்ளாவே ஒயிட் ரைஸு வச்சுதா பிரியாணியே இருக்கூ
ஓ ஒயிட் ரைஸ்னா அதுவும் பாஸ்மதியா இல்ல நார்மல் அ அ நார்மல் ரைஸா பாஸ்மதி ரைஸ் தானா அத பாஸ்மதி ரைஸ் ல சிக்கன் கொழம்பு
சிக்கன் கொழம்பு மேல ரைஸு அப்பளம் அந்த பைனாப்பிள் கொஞ்சூண்டு கேரட் எதோ போட்ருப்பாங்க போல அது அவுங்க ஸ்டைலு
நல்லாருக்காதே ஆனா சுத்தமா
சத்தியமா நல்லால சாப்புட முலால எங்களால நல்ல வேல நாங்க மூணு பேர் சேந்து ரெண்டு பிரியாணி தா ஆர்டர் பண்னோ ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணி சாப்டு வன்ட்டோ
ஓகே ம்
நம்ப ஊர்னா ரெண்டு பரோட்டா வாங்கணுமா முப்பது ரூபா ஆகும் சால்னா ஃப்ரீயா குடுப்பாங்க ஆனா அங்க அப்டி இல்ல தனியா நம்ம ம் அந்த கொழம்பு எரநூருவா விப்பானுங்க எரநூருவா குடுத்து சாப்ட்டோம்
அந்த கொழம்பு மட்டுமேவா
ம் ஒரே பிளேட் தான் குடுத்தானுங்க அதுவும் ரோட் சைட் கடைக்கு அப்றோ
ஓ ஓ கே டீ டீ கடெலெல்லாம் இரு டீ கட எல்லாம் இருக்குமா
டீக்கட இந்துச்சு நீங்க டீ க அத் டீயு போட்டு குத்தானுங்க கேவலமானா கேவலொ அவ்ளோ கேவலமான்ச்சு ஒரு டீ
டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுங்கிறதுனால ரொம்ப கேவலமா எல்லாத்தையு நடத்திட்டு அந்த மாரி அதுல லாபத்த வெச்சு வித்தர்ரானுங்க போல அதுக்கு நீங்களே எதாவ்து சமையல் பண்ணி ச சாப்பிட்ருலாம் போல ஓரமா உக்
கண்டிப்பா நாங்க எது எடுத்துட்டு போல சமைக்கறுத்துக்லா அங்க சொன்னாங்க ஆல்ரெடி சாப்ட்டா நல்லா இருக்காது சொல்லி ஆல்ரெடி சொல்லிதான் அனுப்பிச்சுட்டானுக பசங்க நாங்க பரவால நாங்க பாத்துக்கறோம்ட்டு வந்தோம் கடைசியா நாங்க இந்த கன்னியாகுமரி வந்தோல அங்க இந்த பா சிக்கன் ரைஸ் சாப்ட்டோம் அப்பதான் எங்களுக்கு உசுரே வந்துச்சு
கன்னியாகுமார்ல இருக்கற சிக்கன் ரைஸ் சாப்ட்டோன்னதா உசுரே வந்துச்சு
ஆமா அங்கேயே ஒரு ரைட் ரோட் சைட் நிருத்திட்டு ஏழு சிக்கன் ரைஸு ஆர்டர் பண்ணி சாப்ட்டோம் அப்போதா எங்களுக்கு நல்லாவே இருன்ச்சு திருப்தியா
ஓ ஓ ரெஸ்ட் ரூம்லா அப்டியே போறவலில்ல குளிக்கிறதுனா எப்டி குளிச்சீங்க நீங்க
இது அது ஃபால்ஸுக்கு போயிட்டோ
ஓ ஃபால்ஸ் இருந்ததுனால அங்யே
ஃபால்சே
ஓஹோ
அதுக்கடுத்தி இது பண்ட்டோ லாஸ்ட்டா வந்து கன்னியாகுமாரில வந்து ரூம் எடுத்தோ மூணாவது நாள் அன்னைகிதா வந்த ரூம்ப் எடுத்துட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கால்ல போய் திருவள்ளுவர் சில கிளாஸ் பிரிஜ்லா பாத் த்துட்டு அப்டியே ஸ்ட்ரெய்டா இது தஞ்சை தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டோ
ஓகே ஓகே ஓகே ப்ரோ சரி ப்ரோ அப்ப வச்சுட்டுமா அப்றமா பேசலாமா
ஆ ஓகே ஜி
ஆ ஓகேங்க வச்சற
ஆ